வணக்கம் தோழி
உம் வணக்கம் தோழி
நல்லா இருக்கீங்ளா
ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
கே தோழி உங்களுடைய பொழுது போக்கு ஆஹ் சாப்ட்டேங்க தோழி சாப்ட்டே
படுத்தொலி
இன்னைக்கி இரவு வந்து சேமியா செஞ்சது தோழி பாசி பருப்பு தோசை
சரிங்க தோழி
பொடலங்காய் கூட்டு தேங்காய் சட்னி தோழி இன்னைக்கி நான் வந் து உங்களுக்கு ஆரோக் முக்கியமான உணவு பாசிப்பருப்பு தோசைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லலானு இருக்கேன் தோழி தொடர்ந்து பேசலாமா
பேஸ்லாம் தோழி
குதுங்ளா ஆஹ் பாசிபருப்பு தோசை அப்டிங்கிறது வந்து பாத்திங்கன்னா புரதசத்து கேக்குது தோழி கேக்குது பாசிப்பருப் பு தோசை அப்டிங்கிறது வந்து புரத சத்- து அதிகமா நிறைந்த ஒரு உணவு அது வந்து பா பாத்திங்கன்னா நீங்க சுமார் உங்க வீட்டில் எத் த்தனை நபர்கள் இருக்காங்ளோ அந்த நபர்களுக்கு ஏற்றவாறு நீங்க வந்து அந்த பருப்பு ஒரு ஆழாக்கு அல்லது இரண்டு ஆழாக்கு ஊற வச்சுக்கணு ஊற வச்சுட்டு பாத்தீங்க அப்டினா அ இதுல வந் து ஓர் இரண்டு பச்சை மிளகாய் சிறு வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு தக்காளி உப்பு போட்டு அத வந்து நம்ம நல்லா அரைச்சுக்கணு அரச்சிதுக்கப்றோ ஆ எடுத் து நம்ம தோசை பதத்துக்கு அந்த மாவத் தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் ஊற்றி அதக் கலக்கிக்கணு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா வெங்காயம் மெளகாய் இந்த மாத் ரி நம்ளுடைய தாளிப்பு பொருள்க்கள வந்து உருவாக்கிட்டு அந்த பொருள வந்து தாளிச்சு அதுல வந்து கொட்டி தோசை வார்த்தால் அது வந்து முட்டை தோசை மாதிரி மிகவும் சுவையோ உள்ளதாகவு சத்துள்ளதாகவு வந்து இருக்கும் தோழி உம் உங்ளுடைய பொழுதுபோக்கு அம்சத்தை பத்தி தொடர்ந்து பேசுங்க நீங்க உங்ளுடைய ஆஹ் அமேதி உள்ள நேரங்களில் எவ்வாறு நீங்கள் உங்ளுடைய பொழுத வந்து பயனுள்ளதா கழிப்பீங்க தொடர்ந்து பேசுங்க
தோழி நா வந்து அதிகமா வந்து கொழந்தைங்க் கூட வெள்ளாட்றது அந்த மாரிதான் போகும் ஏன்னா ரெண்டு எனக்கு ரெண்டு கொழந்தங்க இருக்காங்க அந்த கொழந்தங்க கூட வெளாண்டாலே எனக்கு அந்த பொழுது போக்கு போயிடும் அப்டினேல அதிகமா மொபைல் வந்து அதிகமா எடுக்கறதும் கெடையாது
செரிங்க தோழி
மொபைல் பாத்தாலும் கண்ணு வலி தலவலி இந்த மாரி வந்துருதா ஆஹ் அத அதிகமா யூஸ் பண்றதுல்லங் தோழி
ஓ செரிங்க தோழி மிக்க நன்றி கைபேசிய வந்து பயன்படுத்துவது இத நம்ம குறைச்சிக்கிட்டாலே நிச்சியமா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்று ஒரு நல்ல தகவல நீங்க பகிர்ந்துகிட்டீங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட் விளையாடும்போது நிச்சி யம் நாமலும் குழந்தையோடு குழந்தையாக மாறிவிடுவோம் நம்ளுடைய உடம்பு மட் றும் மனம் வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கும் அது ஒரு சிறந்த பொழுதுபோக் கு மேலும் குழந்தைகளோடு நம் நன்றாக விளையாடும் போது அவர்களுக்கும் நமக்குமான இனை ப்பு வந்து இன்னு அதிகமாதா இருக்கும் சோ குழந்தைகளோடு இருப்பது இது வந்து நிச்சியம் உடல் ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்தும் தோழி உங்ளுக்கு வேற எதில் உங்ளுக்கு அது வந்து ஆர்வம் அதிகம் புத்தகம் வாசிப்பது அல்லது சுற்றுலா செல்வது அந்த மாதிரி உங்ளுடைய விருப்பம் ஆஹ் பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க
எனக்கு சுற்றுலா செல்வது ரொம்ப புடிக்கு தோழி
செரிங்க தோழி சமீபத்துல ஏதாது நீங்க கடைசியா போன சுற்றுலா தலம் எது அத பத்தி உங்ளுடைய கருத்துக்ளக் கூறுங்க
நா கடசியா போனது ஒரு கோயிலுக் போனேன் தோழி முருகன் கோயிலுக்கு போனேன் ஆஹ் அதோடல்லா அதோட போனது லாஸ்ட்டு ம் அந்த வந்து தோழி ஹஸ்ப் எங்க ஹஸ்பண் பிள்ளைங்க அப்டி போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தா வந்தோ
சரிங்க தோழி
க்குந் தோழி நார்மலா
ஓகோ அ நீங்க விரும்பி சென்ற சுற்றுலா தலம் எதாவது ஒன்று ரெண்டு பகிர்ந்து கொள்ள முடியுமா
உம் தே தியாட் தேட்டருக்கு போவோல்ல சுற்றலாம்
தோழி
சுற்றுலா தேட்டர் இதெல்லா ரொம்ப பிடிக்கு தோழி
ஓ நீங்க சுற்றுலா போன இடம் பத்தி எதாவது ஒன்று ரெண்டு ஞாபகம் இருக்கிறதா
நா அதிகமா வந்து கோயில் கோயிலுக்கு தா போவே தோழி மத்தபடி வந்து எங்கியு போற நல்லா விரும்பி ம் கோயில்னா ரொம்ப பிடிக்கு அதுவு முருகன் சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கு
ஓ சரிங்க தோழி ஆஹ் மிக்க மகிழ்ச்சி தோழி நாங்க வந்து சமீபத்துல ராமேஸ்வரம் வந்து ஆஹ் போயிருந்தோ தோழி ஆஹ் மாமனாருக்கு வந்து அ அப் அ இது பண்றதுக்காக சாமி கும்புறதுக்காக நாங்க வந்து போயிருந்தோ
சரிங்க தோழி
மத்தபடியா வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க கடற்கரை ஓரங்கள் எல்லாம் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்ல வந்து குளிச்சுட்டு ஆஹ் சாமி கும்டுட் ட்டு நாங்க வந்து மறுநாள் வந் டு ராமேஸ்வரத்துலருந்து கெளம்பி வீடு திரும்பினோம் தோழி நல்ல ஒரு அனுபவமா வந்துட்டு இருந்துச்சு
கண்டிப்பா தோழி கோயில்னாலயே ஒரு புத்துண புத்துணர்ச்சி இருக்குல்ல தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா
ப்ப கோயிலுக்குன் நம்ம போயிட்டோன் வெச்சுக்கோங்ளே அதுல நெனைக் அ அதுல நம்ம வேன்றதெல்லா நடெக் நடக்குதுல்ல அதெல்லா ரொம்ப சந்தோஷோ அங்க போனா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்.
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
தெரி போயிட்டுதான் இருக்கும் அது நமக்கு ஆறுதலான ஒரு விஷயம் இல்ல தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
அதே மாதி பே நா கொழந்தையா இருக் க்கு எல்லா நா அதிகமா கோயிலுக் போயிருக்கே தோழி இப்ப கொஞ்சோ கம்மியாயிருக்கு எப்டின்னா இப்ப அம்மா வீட் சைட்லா நற நெறைய சுற்றுலா போங்க திருத்தன் போ
தோழி
திருச்செந்தூர் போயிருக்கோ முருகன் கோயிலுக்கு அங்க கடற்கரை எல்லா சுத்தி பாத்திருக்கோம் அந்த மெமரி எல்லா நெறைய இருக்கு இப்ப கொஞ்சோ கொஞ்சோ கம்மியாயி இருக்கிற கோயிலுக்கு இப்டி எல்லா போயிட்டு வந்துட்டு இருக்
ஓ சரிங்க தோழி சரிங்க எனக்கு வந்து கட கரை ஸ்தலங்கள் வந்து ரொம்ப பிடிக்கு கடவுள் வழிபாடு அப்டின்னு சொல்லி பாத்தோம்னா சித்தர் வழிபாடு வந்து ஆஹ் அதிகமா பிடிக்கு ஆனா எல்லா கடவுளும் மே வந்து ஒரே அஹ் இலக்க தா வந்து போதிக்கிறாங்க
சரிங்க தோழி
உங்களுடைய குழந்தையினுடைய குழந்தைகளுக்கு வந்து என்ன விளையாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் தோழி?
தோழி குழந்தைங்களுக்கு விளையாட்டுனா இப்ப நா கை குழந்தையதா வச்சிருக்கே ஆஹ் கொழந்தைங்களுக்கு வந்து இப்ப பொம்ம வெச்சு வெளாட்றதா அதி அதிகமா யூஸ் பண்றோ கொஞ்சோ குழந்த பெருசானதுக்கு அப்புறோ என்ன வெளாடுவாங்கன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு ரொம்ப ட்ருக்காங்க
ஓ மிதிவண்டி ஓட்டு சின்ன மிதிவண் இப்டி வந்து ஓட்டுவாங்களா தோழி
ஆஹ் வண்டிலா ஓட்டுவாங்க தோழி இப்ப சைக்கிள் வாங்கி் பாப்பாவுக்கு ரெண்டு பாப்பாவுமே சைக்கிள்
ஓ குழந்தைகளுக்கு வந்து என்ன வகையான பழங்கள் வந்து நீங்க விரும்பி குடுப்பீங்க அவுங்க என்ன விரும்பி பழங்கள்ல எ து வந்து சாப்டுவாங்க
வாழைப்பழம் குடுப்ப தோழி அதேமாரி வெல்ரி பழம் இருக்குல்ல
ஆ சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்கல்ல
சக்கர போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங் கொழந்தைங்க ஜீஸ் பேன் சாப்புடு குடி ப்பாங்க அத விரும்பி நல்லா பாங்க மாதுளப்ழம் சாப்புடுவாங்க அதுலா ஆப்பிள் பழம் சாப்புடுவாங்க
ஓ சரிங்க தோழி
நல்லா விரும்பியே சாப்டுவாங்க அதேமாரி காய்கறி துலதா கொஞ்சோ கஷ்டமா இருக்குமோ தவிர பிள்ளைங்களுக்கு பழங்கள்லா விரும்பி எந்த பழம் ககுடுத்தாலும் சாப்புடுவாங்க
ஓ நல்ல பழக் கண் தோழி
சாப்பிட்ருப்பாங்க
ஓ செரிங்க தோழி
ஸ்நாக்ஸாவே பழ பழங்கள்லாம் எடுக்க ஆரமிச்சுக்காங்க முன்னல்லா ஸ்நாக்ஸ் மட்டுதா தேடுவாங்க
நிச்சயமா நிச்சயமா
தேடுவாங்க இப்பலா பழத்த தா தேட்றாங்க அந்த அளவுக் கொஞ் ச்சு
கண்டிப்பா திண்பண்டங்களுக் அதற்குக்கு பதிலாக நம்ம பழங்கள வந்து குடுத்து பழக்கிட்டோ அப்படின்னா அ எண்ணெயில் செய்யக்கூடிய பலகாரங்கள வந்து அவுங்க தவிர்த்துருவாங்க ஆ பெருசாக பெருசாக நம்மளே தின்பண்டங்கள் வாங்கி குடுத்தா கூட வேண்டா பழங்க சாப்டுக்குறோ அப்டிங்ற ஒரு நல்லது பழக்கம் வந்து நிச்சயமா அவுங்களுக்குள்ள வந்துரு நல்ல பழக்கங்கள நீங்க சொல்லி குடுத்துருக்கீங்க தோழி
அதே மாரி என் வந்து அதிகமா குடுக்கறதுனா கொழந்தைங்களுக்கு வந்து வாமிட் எல்லாம் வருது இப்ப வாந்தி எடுக்கறாங்க அதனால ரொம்ப ப்ராப்ளம் வருதுல்ல அ அதனால தான் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்க
ஓ செரிங்க தோழி செரிங்க உங்களுடைய குழந்தை அந்த உடம்பு இது கேட்டதுக்கு என்ன தோழி சொன்னாங்க மருத்துவர்கள் அந்த இதயத்துல இருக்கிறதுக்கு
தோழி அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து அந்த பேபினாலே ஓட்ட இருக்கதா செய்யும் நார்ம்லா வந்து பேபிக்கு வந்து ஓட்ட இருக்கும் ச் இதயத்தல ஓட்ட இருக்கும் அது தானாவே மூடிடும் அதனால எந்த பிரச்சனையும் ஆகா ஆகாது அதே மேரி சிக்ஸ் மன்த்து கழிச்சு நீங்க ஒரு ஸ்க எடுத்து பாருங்க அப்ப வந்து அது மூடலைன் வச்சுக்கோங்களன் அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமா இருக்கும் நாங்க அத சரி பண்ணி கொடுக்கிறோம்னு சொல்லி இருந்தாங்க
ஓ சரி சரிங்க தோழி
ஆனா எங்க பேபிக்கு அதிர்ஷ்டவசமா மூடிடுச்சின் தான் சொல்லியிருக்காங்க
ஓ நல்லது தோழி நல்லது பெரிய குழந்தைக்கா தோழி இல்ல சின்ன குழந்தைக்கா
கை குழந்த தோழி கொழந்த பறக்கைலேயே வந்து அந்த மாரி ஒன்னு சொல்லிதா வந் பறந்துச்சி
ஓ எவ்ளோ ஆண்டா ஆச்சு தோழி இப்ப அந்த பாப்பா பொறந்து
ஒன்ற வயசு தோழி
ஓ நிச்சயமா சரியாயிரு தோழி அதுதான் நான் சொன்ன பாத்தீங்களா என்னுடைய தங்கைக்கே ஹ ஓட்டை இல்ல பட்டு சுவாசம் அதிகமாக தான் இருந்தது வளர வளர அது வந்து அப்டியே வந்து து ஸ் சரியாயிருச்சு மருத்துவர் ஆலோசனைய பின்பற் றுங்க சொல்லுங்க தோழி
தோழி ஏன்னா அம்மா வந்து ஒழுங்கா சாப்பிடணு ஏன்னா ஒரு கர்ப்பிணியா இருக்கிறவங்க வந்து ஒழுங்கா சாப்பிடணு பழம் சாப்பிடணு டேப்லெட் ஒழுங்கா எடுத்துக்கணு எல்லாமே பண்ணணு அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் ஆனா என்னை பொறுத்தவரையும் ந பழங்கள் அதிகமா எடுத்துக்லா ஏன்னா புடிக்கல ஆ பழங்கள் எடுத்துக்ல துக்ல அதனாலதா இங்க எப்பய்மே கொழந்த பொறக்குறதுக்கு நாலு வழி இருக்குமாம் தோழி நாலு வழி வந்து என்னனா ஆஹ் அந்த கொடல் வழில சாப்பாடுலா போகுல பிள்ளைங்களுக்கு
உம் உம் உம்
அதுல வந்து நாலு இதுல வந்து எனக்கு ரெண்டு தா இருந்துச்சு ரெண்டு பிள்ளை அந்த பிள்ளைக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாரி சொல்லி இருந்தாங்க அது என்னால தா அந்த பிரச்சன தண்ணி ஒழுங்க குடிச்சிருக்கணுமாம் ஆ கர்ப்பி இருக்கவங்க வந்து தண்ணி நறையா குடிக்கணு டேப்லெட் ஒழுங்கா எடுத்துக்கணும் அ கொழந்தை பெறந்ததுக்கு அப்புறமா அந்த குடுக்கற டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கணு அதே மாரி கொழந்த நம்ம வயித்துல இருக்குன்னு நல்ல டேப்லெட் எடுத்துக்கணும் பழங்கள் நல்லா சாப்புட்ணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இதெல்லா கன்டினியூவா இருந்தா தா அந்த கொழந்த நல்லா ஆரோக்கியமாவு பெறக்கூ
நிச்சயமா தோழி நம்ம தொடர்ந்து அடுத் கால்ல வந்து பேசுவோ தோழி நிச்சயமா உங்க கொழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கூ நம்பிக்கை கியோட இருந்து நன்றி வணக்
நன்றி தோழி